ஹலோ
ஆஹ் கேக்குதா
ஆஹ் சொல்லுப்பா
என்ன பண்றிய
நா இப்பதா சாப்ட்டு எங்க அம்மா வீட்டுக்கு பெய்ருந்தே
ஆஹ்
போயிட்டு ஒரு பஞ்சாயத்து
பஞ்சாயத் திரும்பவா
ஆமா அந்த பஞ்சாயத்தோட ஃபினிஷிங் டச்சு
செரி செரி
செரினு பஞ்சாயத்த முடிச்சு உட்டுட்டு
ஆ
வேடிக்க பாத்துட்டு இப்பதா வந்தே
ஆ
செரி வந்தோனே செரி நீ பண்ணவு வந்துட்டே மாடிக்கு வந்திருக்கே மா மாடியிலதா உட்காந்து பேசிட்டுக்கே
இதே உங்க கிளாஸ் போயிட் வண்டானா
ஆ கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டா நா இன்னிக்கு கூட்டிட்டு போனதே லேட்டு அஞ்சே காலு அஞ்சரை அஞ்சு மணி கிளாஸு அஞ்சே காலு அஞ்சரைக்கு தா கூட்டிட்டு போனே
ஆ லேட் ஆச்சே எதும் சொல்ல மாட்டாங்களா
சொல்ல மாட்டாங்க சின்ன பையன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்ல மாட்டாங்க ஆ போய்ட்டு ஒரு ஆ அர மண் நேரோ அங்கயே நின்ட்டு மொக்க போட்டுட்டு அங்கே நிண்டு கூட்டிட்டு வந்துட்டே
யார்ட்ட மொக்க போட்டிங்க
ஃப்ரெண்டு கிட்ட தா மொக்க போட்டுட்டு இருந்தே
க கால் பண்ணியா
அப்டியே வண்டிலேயோ உக்காந்து பேசிட்டு அப்றோ கெளம்பி வந்துடே அவனையு கூட்டி டே வந்துட்டே அ வந்துட்டு எங்க அம்மா வீட்டுக் பெயிருந்தே போய்ட்டு இப்பதா வந்தே இன்னு அவங்க சாப்பிடல ம்ஹூம் இல்ல சாப்பிட்ல்ல அங்க பஞ்சாயத்துல ஒண்ணு சாப்புடல இவங்களுக்கு வாழபழ மட்டு ஊட்டி விட்டே
ஆ மணி ஆயிருச்சு
இப்போ அவங்களதா சாப்பாடு ஊட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்க கால் வரவு நா வந்துட்டே
சேரி சேரி சேர் என்ன சாப்பாடு நைட்டு
நைட் என்னங்க, சாதோந்தா மிச்சருக்கு. அததா சாப்பிட சொல்லியிருக்கே
ஓ நாங்களா அத் அத்த பொங்கல் போட்டாக இன்னைக்கி அதனால என்னைய சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாக
அப்பிடியா, நைட்ல நைட்ல பொங்கலா
ஆ பொங்கலு சாப்பிடுவேனே பொங்கல் சாப்பாத்தி எல்லாமே சாப்பிடுவே இடியாப்போ
ஆ நைட்டு பொங்கல் சாப்ட்டா செம தூக்கோ வருமே அப்ப
அதுக்குதே பொங்கல் சாப்புர்றது.
நா காலையில தா சுட சுட பொங்கல் சாப்புடுவாங்க, கேள்விப்பட்டுருக்கே.
ஐ இங்க அதே பொங்கல் வச்சு சாம்பார் வச் வச்சு தேங்காய் சட்னி வச்சு
உளுந்த வட டம் மிஸ்சாகுதே
மிஸ் ஆயிச்சோ செரி விடுங்க அடுத்த தடவ வைக்கும் போது சொல்லிருவோ
சேரி சேரி
நல்லா சுட சுட குடுத்தாங்க நல்லா சாப்ட்டுட்டு தெம்பா நின்னு உங்கள்ட்ட போன் பேசிட்டு இருக்கே
ஆ மயக்க மயக்கமா வருமே ஏன்ட்ட ஃபோன் பேசயில.
அதெல்லா வர்ல ஆமா ஏ பையனுக்கு பால் ஆத் ஊத்தணு அது பால்லாத்துனாவே அவே தூங்குவா. பால் ஆத்தலேன்னு வச்சுங்க கரெக்டா நா போய் சாயும் போது, பாலு பாலுன்னு தூங்குறோ
ம் என்ன பால் குடுக்குற
பசும்பாலு ஆமா இங்கயே கரைக்கறாக, இங்க வீட்டுக்காரவுக அது இல்ல அத வாங்கி குடுத்துருவே
தரிங்ளா இந்த மாடு
இல்ல இல்ல இங்க வீட்டுக்காரவங்க ஹவுஸ் ஓனர்.
ஹவுஸ் ஓனர் வச்சுருக் காங்க
அ அதெல்லா ஆட்டுப்பாலது. கடையில வாங்க தேவல்லேல
மாட்டுக்கு ஊசில்லா போடுவாங்களா
ஆ டாக்டர் இங்க வீட்ல இருந்து பாத்து ஊசி போடுவாங்க.
அப்படியா சேரி சேரி
கறந்ததோட அப்படியே தந்துருவாங்க தண்ணி எல்லா கொஞ்சோ கூட கலக்க மாட்டா
சேரி பரவால்ல, அதுதா நல்லது கொழந்தைங்களுக்குல்லா அது குடுக்குறத நல்லது
காம கடையில பசும்பால் சொல்றாங்க அது என்ன பசும்ம்பால் மாரியா இருக்
ஆனா தண்ணியாதான் இருக்கு சரியாய் அது முழுசா கொழுப்பு சத்தோட இருக்காதா அத வந்து தண்ணி நெறைய ஊத்தி கொதிக்க விட்டுதானே குடுக்க சொல்லுவாங்க பற நீ எப்படி குடுக்குற
நான் தண்ணி அதிகமல்லாம் ஊத்த மாட்டேன் அவ கொண்டு வரறதுல கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சோடு தண்ணி கலந்துங்கவேன் நம்ம தண்ணி கலக்கலன்னா கண்டிப்ப அந்த பால் புடிச்சு போயிரும் பு ஒரு தடவையாவது ஊத்தி பாருங்களே கண்டிப்பா புடிச்சு போயிரும்
அடியில புடிக்குமா
ஆமா அப்ப அவங்க கலந்து குடுக்குற கலந்து கறந்து குடுக்குறத கொஞ்சோ நீங்க தண்ணி ஊ த்னாலே பால் அடிபிடிக்காம கரெக்டா காய வைக்க முடியும்
செரி சரி
அவுங்க கொடுக்கறத அப்படியே ஊத்தி நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பால் அடிபிடிச்சிடும்
உஹம் நான் வந்து அடி பிடிக்கும்த ஆனா வந்து கரண்டி வச்சு கிண்டிக்கி ட்டே இருந்துறுவேன் கொதிக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருந்தேனா அடிபிடிக்காது
டா தண்ணி ஊத்தி வீங்கதானா
ஹ நான் இது ஆடை தான் சேத்துக்கிட்டு இருக்கேன் வீடலேயே நெய் செய்வோன்னனு சொல்லிட்டு மொத மொதல் இப்பதான் நான் சேத்துக்கிட்டு இருக்கேன்
நான் ஆல்ரெடி செஞ்சேன் சொதிக்கு ஒத்துக்கல
அப்படியா
அவளுக்கு நெய் ஒத்து காது அந்த அலர்ஜி வரும் சொல்லிருக்கேன் இல்ல உன்கிட்ட
ஆமா
அதனால அவளுக்கு நெய் ஒத்துக்கல
அப்படியா
மா இருக்கும் நீங்க பசும்பால்ல ஆடை சேர்த்து வச்சீங்கன்னா சும்மா சூப்பரா வாசமா இருக்கும்
ஆஹ் செரி செரி நா இப்பதான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அது வந்து இன்னும் கொஞ்சொ நல்லா நெறைய சேர்ந்த உன்ன செய்வோன்னு சொல்லி எடுத்து வெச்சி இருக்கேன்
செஞ்சோன சொல்லுங்க நா வந்து பாக்குறேன் நெய் நீ
சே அது ஒரு மாதிரி பூசணம் புடிச்ச மாதிரி ஆணச்சு செரி பூசனம் முடிக்குதே அப்படின்னு சொல்லி இது நான் சேக்கிறதே விட்டுட்டேன் ஃப்ரீசர்லதான் வச்சேன் ஆனாலும் வந்து பூச பூசனம் புடிச்சிச்சு அது ஏன் புடிச்சிச்சு எப்டி புடிச்சிச்சு என்னன்னே தெரில தண்ணி வடிஞ்சிச்சா ஏ கரண்ட்டு இல்லாத இப்ப இதுவாயிருச்சா எதுவுமே எனக்கு தெர்ல ஆனா வந்து அது லைட் டா பூசணோ புடிச்சு வந்துச்சு ஆனா இப்ப யூ டியூப்ல எல்லா போடுறாங்க பூசண புடிச்சாலும் பரவாயில்ல அது வந்து அப்டி புடிச்சாதா நல்லது மிஷன்ல வேற போடுறாய்ங்க
பூசனோ புடிச்சா நல்லதுன்னு போடுறாய்ங்களா
நீ எதையோ ஒரு ஒரு வீடியோல பாத்தே இந்த மாதிரி பங்கஸ் வந்துச்சுன்னா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி போட்டு ங்க அந்த பங்கஸ மட்டு அது வந்து உருவாகறது அது வந்து இன்னோ வந்து ஆரோக்கியமா உயிரோட இருக்குன்ற மாதிரி அர்த்தமா
என்னது உயிரோட இருக்கு
ப்பு வந்து உயிரோட்டோ இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆட எடுத்து வைக்றோம்ல
அ
உயிரோட்டோ இருக்குன்னு அர்த்தம் அதனால அது வந்து நல்லத் அது நல்ல பொருளு அந்த மாரி
இதென் டிஃப்ரெண்டண்டா இருக்குல்ல
அந்த அந்த இது இருக்குல்ல அந்த ஆடைல அந்த பஃங்கஸ் இருக்குல்ல அத மட்டோ எடுத்து போட்டுட்டு டு மறுபடி சேக்க ஆரம்பிச் மறுபடியும் ஆடை வந்தாலோ அந்த பங்கஸ் வந்தாலோ அதையு எடுத்து போட்டுரணுமா எடுத்து போட்டுட்டு கடைசில நம்ம உறுக்குணோம்னா அது நல்லா இன்னும் வாசமாவோ இருக்குமா வாசமா நல்லா இருக்குமா நார்மலா விட
ஏ இது உண்மையிலே எப்டி
நெஜமா நெஜமா நான் வேணா அந்த வீடியோ மறுபடியும் எனக்கு கெடைச்சிச்சுன்னா அ நா வந்து நா உனக்கு அனுப்புறே இல்லேன்னா ஒண்ணு பண்ணு அ பங்கஸ் வ இது வர்ற மாதி அந்த யூ டியூப்ல சர்ச் பண்ணிப்பாரு எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணிப்பாரு
செரி நா பாக்குறே எப்டி சொல்றது
ஆமா
தா நம்ம தூக்கி தானே போடுவோ
அதுதா நா அது ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தினி இத்தினி இப்ப பேக்கெட் பால்தா நா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தே பாக்கெட் பால்ல இத்தினி இ இத்தினிய ஆடை எவ்ளோ உன்னால சேக்க முடியு சொல்லு ரொம்ப கஷ்டப்பட்டு டேய் இத்தினி இத்தினியா எடுத்து நெறைய சேத்தே அது வந்து பூசண புடி யோ எனக் மனசே விட்டுப் போச்சு ஐயோ இது போச்சே அப்டின்ற மாரி மனசே விட்டுப் போச்சு அதுனால நா அந்த சேக்கரரே விட்டுட்டே
ஆமா அப்டிதே தோணோ இப்ப அவள தூரோ கஷ்டப்பட்டு கொஞ்சோ கொஞ்சோமா சேத்திர்கோ
இப்ப ஒரு எட ல்ல நா வாங்குறே அந்த பால்லதா இப்ப ஆடையா சேத்துக்கிட்டுருக்கே அது ஏய் அ பாதுகாத்துக்கிட்டு இருக்கே எந்த நெலமைல இருக்குன்னு தெரியல அந்த ச ஒரு சின்ன அதா ஒரு உள்ளங்கை சைஸ்லதா ஒரு கிண்ணத்துல வச்சு சேத்துக்கிட்டு இருக்கே அது ஃபுல்லா நெ ன அத வந்து காச்சி நெய்யுருக்கணுன்னு வச்சிருக்கே பாப்போ
பாப் பாருங்க இந்த தடவ வேற பால் வாங்குறிகல்ல ஒருவேளை இதுல ஃபங்கஸ் வருதா இல்லையானு ஃபர்ஸ்ட்டு பாருங்க அதுக்கப்பறோ உருக்கு
நம ஃபங் கஸ்ல இருந்து மொதல்ல பாதுகாத்துக்குவோ அது தொப்பறமா உரு ல்லியா
இல்ல இது ஃபங்கஸ் வரதே டிஃபரண்ட்தா அப்ப நீங்க இப்ப வேற பால் வாங்குறீகள்ள இப்ப அதுலயு வரணுல பாப்போ
அதா ஆனா அப்பேலே உள்ள ஃப்ரிட்ஜ் வேற அது ஓட்ட ஃப்ரிட்ஜ்சோ என்னவோ நா ஃப்ரிட்ஜ மாத்திட்டே புது
அட பாவி அப்ப இப்ப ஃப்ரிட்ஜ மாத்திபுட்டு இப்ப ஃபங்கஸ் வல்லனா இது கெட்டு போன
அப்படி இல்ல இத வந்து பாதுகாப்பா நா வச்சிருக்கேன்னு சொல்லிரு துவே
அவ் ஓ அப்ப அத மொதல்ல பாதுகாப்பா வை கீழ நீங்க
அது ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேனோனு எனக்கொரு எண்ணோ
இருக்கலா
ஆஹ் அதனால இப்ப நம்ம அத ஓப்பன் பண்றதுக்கு வெளியில எடுத்து வெக்கிறேனா வெச்சுட்டு உடனே ஆட வ எடுத்துறேனா ஆனா அந்த மூடில திடீ னு என்ன ஆகுது அந்த ஃப்ரீஸ்ல இருந்து வெளிய எடுத்தோனா மூடி ஈரம் ஆகுதுல்ல அந்த தண்ணி வடியுமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு
இருக்கலா வெளில எடுத்து வெக்கும்போது உடனே தண்ணி வடியாதில்ல
உடனே வடியாது நா ஆட வந்து இப்ப கலண்டுரு ச்சு வெச்சுக்கோ நக நகண்டு போயிருச்சுனு வெச்சுக்கோ அது எல்லாத்தையு சேத்து நா ஆஹ் த வடிய விட்டு கொண்டு வந்து இதுல வெக்கிறதுக்குள்ள அதுல தண்ணி வந்துரு ப்ச் கரெக்ட் தானே ஆஹ் அந்த கேப்ல அந்த தண்ணி விழுகுமோன்னு எனக்கு ஒரு டவுட் அதனால இப்பெல்லா பாத்து பாத்து அந்த மூடியை தொடச்சு கிடச்சு மெதுவா போட்டுகிட்டு இருக்கே
ஓ பத்திரமா பாத்துக்கங்க ஃபங்கஸ் மறந்துறாம ஃபங்கஸ் வந்துச்சா வல்லயானு கால் பண்றீ எனக்
கண்டிப்பா சொல்ற இதுதா பெரிய டாஸ்கே எனக்கு
சேரி இந்தா இருங்க நா திரும்ப கூப்புர்ற உங்கள
ஆஹ் சேரி சேரி பாருங்க அப்புறமா பேசுதே